ப்ரோ கேக்தா ப்ரோ ம் கேக்துங் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கும் ப்ரோ ஆ வீட்ல வீட்ல யெல்லா நல்லா இருக்காங்களா ப்ரோ ஆ எல்லா நல்லா இருக்காங்க நம்ம வீட்டுல அங்க நல்லா நல்லா இருக்காங்களா எல்லா நல்லா இருக்காங்க ப்ரோ சாப்டாச்சா ப்ரோ இதுக்கப்புறம் தான் ப்ரோ சாப்பிடனும் சொல்லுங்க ப்ரோ
ப்ரோ இன்னைக்கியா ப்ரோ கார குழம்பு முட்டை ப்ரோ
ம் இப்ப அங்க ப்ரோ என்ன ப்ரோ ஸ்பெசல்ல சாப்ட்டீங்கலா
சாப்டிங்களா இல்ல ப்ரோ இனிமேல் தான் சாப்டணும் ப்ரோ இங்க என்ன ப்ரோ பருப்புஜனா சாப் தான் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு கிளைமேட்டு இங்க கிளைமேட்டு மழ வர்ர மாரிதா ப்ரோ இருக்கு காலையில இருந்து
ஆஹ் நேத்தெல்லா ப்ரோ எப்டி இருந்துச்சு ப்ரோ
நைட் லைட்டா மழ தூரிட்டுதா ப்ரோ இருந்தது அங்க எப்டி ப்ரோ இருக்கு இப்ப ஆ இங்கெல்லா வெயில் அடிக்குது ப்ரோ எயிட் தேர்ட்டிக்கெல்லாமே வெய்யில் ஸ்டார்ட் ஆயிடுது ப்ரோ இங்க பரவால்ல ப்ரோ மோடம் போட்டுதா இருக்கு
உம் ஆஹ் ஆஹ் ஆஹ்
ஆஹ் இப்ப பாத்தீன்னா இப்போ தனியா நீங்க பைக்ல போனு அது மாரி ஆசைப்பட்டீங்களா ப்ரோ ஆஹ் இருக்கு ப்ரோ ஆனா போனதில்ல ப்ரோ
உம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது இப்ப வீட்ல என்ன வந்து அனுப்பல ப்ரோ ஆனா எனக்கு ஆசைதா அது மாரி பைக்ல பசங்க கூட போ
பசங்க கூட போறன்ன ஆஹ் ஆஹ் சேர் சேரிங்க ப்ரோ எங்க ப்ரோ போற மாரி அடுத்தது வந்து கேரளா வந்து ட்ரை பண்ற ப்ரோ பேமிலியா போலானு சேர் சேரிங்க ப்ரோ
மூணார் அப்படி போய் வாழ்
வால்பாற போய் சுத்தி பாக்கலானு சொல்லு ஆஹ் ஆஹ் சேர் சேரிங்க ப்ரோ நாங்க இந்த சைடு பெ பிரண்ட்ஸ் கூட ஃபேமிலியா வேணா போயிருக்கன் ப்ரோ தனியா போனதில்ல ப்ரோ நானு அது ப்ரண்ட்ஸ் கூட போயிருக்க சேரிங்க ப்ரோ தனியா போனுனு ஆசைப்படுறாங்க சேரிங்க ப்ரோ என்ன ப்ரோ ஓகே ஓகேங் ப்ரோ ரொம்போ வேலையெல்லா முடிஞ்ச்சா ப்ரோ ஆ ஆம் இல்ல ப்ரோ மேல போய் முடிச்சிட்டு வண்ட ப்ரோ ஆஹ் சேர் சேரிங்க ப்ரோ உங்களுக்கு எதனா வேல இருக்கா ப்ரோ இப்போ இல்ல ப்ரோ எனக்கு பத்து மணிக்கு மேலதா ப்ரோ இருக்கு
ஆஹ் ஆஹ் சேரிங்க ப்ரோ இப்ப இப்ப பாத்தன்னா இப்ப நீங்க விவ விவசாயத்த பத்தி பேசலா இது பத்தி பேசலாமா ப்ரோ அந்த சேவிங்ஸ் பத்தி எதனா பேசலாமா ப்ரோ ஆஹ் சேவிங்ஸ் பத்தி பேசலாம் ப்ரோ எது எது என்ன
ஆஹ் சேவிங்ஸ் பண்ணலா வீட்ல ஆ ஆமா ப்ரோ சேரி பேசலாம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஆ இப்போ எ எதனா ஒரு பொருள் வாங்கறனா கடையில போய் வாங்கறனா
எதனா கடையில எந்த பொருள் வாங்கனாலு இப்ப ரேட்டு் அதிகமா இருக்கு நம்ம அதே வீட்லயே நம்ம ரெடி பண்ணி சாப்பிடறதா சாப்பிடற பொருள் பார்த்தனா ஃபுட்டுங்க பார்த்தனா நம்ளுக்கு கொஞ்சோ பைசா கொஞ்சோ சேவா இருக்கு ஆமா ப்ரோ அத பத்திதா ப்ரோ இப்ப பாத்தனா ஒரு ஒரு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்க போனாலே பாத்தனா ஒரு நூத்தி முப்பது ரூபா சொல்றாங்க ஒரு சிக்கன் ரைஸ் இப்ப அதே நம்ம வீட்லயே ட்ரை பண்ணனா பாத்தனா கொஞ்சோ நல்லா இருக்கு
கிட்டு வந்த ஆமா ப்ரோ வாய்ண்ட்டு வந்து நம்மளே ஓனா ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதே நா
ஆமா ப்ரோ இப்ப அதே நாலு பேருக்கு ரைஸ் அங்க போய் வாங்குனா ஒரு எங்கயோ போயிடும் ப்ரோ அங்க ஆனா
ஆமாம் ப்ரோ நானூறு ஐநூறுவா போய்ரு ஆ அதாம் ப்ரோ அதுவே நம்ம வாய்ண்ட்டு வந்து நம்மளே ஓ அதா ஓனா பண்ணோம்னா அது நமக்கு
ப்ரோ ஓனா நம்ம ட்ரை பண்ணா கொஞ்சொ நல்லா இருக்கு நம்ம பைசாவு கொஞ்சொ சேவாருக்கு இப்ப அதே பாத் எதனா ஓ அந்த ஃப்ரூட்ஸ்லா பாத்தீனா பாத்தீங்னா இப்ப எது எது நம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அதுல்லா மட்டும் நம்ம வாய்ங்கினா கொஞ்சொ நல்லதுதா மீதி ஐட்டல்லா நம்ம வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது ப்ரோ இப்ப பாத்தன்னா அதே மாரி வெஜிடேபிள் ஆக்சுலா நம்ப வந்து நம்ப தோட்டத்துலே நம்ப போட்டுக்குனா கொஞ்சொ நல்லா இருக்கு அதுனாலயே நம்ம பைசா கொஞ்சொ மிச்சம் பண்ணலா
ஆஹ் ஆமா ப்ரோ
கா அந்த கத்ரிக்கா நம்மல்லாம் போய் கடைல போய் வாங்குனா இப்போ வந்து நார்மலா நம்போ ஒ ஒரு ஊர்ல போய் நம்ம போய் வாங்கற்னால அது கொஞ்சொ சேவிங்ஸ் வரும் ப்ரோ ஏன்னா இப்போ நாலு கத்திரிக்கா போட்டு இப்போ முப்பருவா நாப்பருவான்றாங்க கடைலா இப்போ நம்ப அதுவே நம்ப கூ இங்க விவசாயம் பண்றவங்கிட்ட வாங்குனா நம்ப்ளே விவசாயம் பண்ணி நம்ம வாங்குனா கொஞ்சொ நல்லாருக் கும் ப்ரோ
ஆமாம் ப்ரோ ஹெல்த்தியாவு இருக்கு ஆ ஆமா ப்ரோ
பாத்தன்னா இப்போ எல்லா எடத்துலயு மருந்து போர்றது இது போர்றது அதெல்லா நம்போ பைசா அதிகமா குத்து வாங்கியே நம்ம போய் ஹாஸ்பிட்ல போய் செலவு பண்ற மேரி இருக்கு அதுனாலே நம்ம ஷேவ் பண்றது கொஞ் நல்ல நம்போ சேமிக்கெலா இப்போ அதே இப்போ நம்ப வந்து ஒரு த தண்ணி வாங்குறத்னாலே ஒரு கேனு தண்ணி வந்து பாத்தன்னா முப்பருவா வருது அதே பாத்தீன்னா நம்ம வந்து வீட் ட்லயே பாத்தீனா நம்ம அதுக்கு முன்னாடி புட்ச்ச தண்ணி வீட்லயே நம்ம குடிச்சது அதுலயே நல்லது தா இப்ப இதுல பாத்தனா மினரலு இருக்குதுன்றாங்க அப்பறம் பாத்தனா அந்த அத செக் பண்ணி பாத்தனா அத்ல பாத்தன்னா அந்த இரும்புச்சத் இதெல்லா கம்மியா இருக்கு அப்டின்றாங்க
ஆஹ் ஆமாம் ப்ரோ ஆ
இப்ப அந்த தண்ணிய நம்ப அவாய்ட் பண்ணு ஒரு நாளக்கி முப்பருவா அப்டின் பாத்தன்னா பத்து நாளக்கி பாத்தன்னா முன்னூறுவா வருது ப்ரோ அது முப்பது நாளைக்குனு கணக்கு பண்ணா வந்து தொளாய்ருவா வருது ப்ரோ ஒரு நாளைக் மட் தொலா ஒரு மாசத்துக்கு தொல்லாயிருவா நம்ளுக்கு லாஸ்ஸாகுது ப்ரோ
லாஸ்ஸாகு
ஆமா இப்போ அதே பாத்தனா ஒரு கேஸ் வாங்கணுனா இப்ப வந்து கேஸ் ரேட்லா ஏறிரிச்சி இப்ப பாத்தீனா ஒரு ஆயிரத்தி மூண்ணூருவா வருது ஒரு கேஸு
ஆமா ப்ரோ ஒண்ணு ஆஹ்
ஒரு கேஸ் எவ்ளோ ப்ரோ அங்க நம்ப சைட்லா
இங்க ஆயர்ரூவா ப்ரோ
ஆ இப்போ ஒரு இப்ப நம்ப எடுத்துன்னு வந்து போட்றதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூரூவா சே ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூவா அது மாரி வாங்கிடுவாங்க இப்ப அதனால நம்ப அதே நம்ப அதுக் இதுக்கு முன்னாடி நம்ம வெரு அடுப்புல செய்வோ அதுமாரி ட்ரை பண்ணா கூட ஒரு ஆயிர்ருபா சேவ் பண்லா
கரெக்ட் தா ப்ரோ அது அது இல்லாம புக் பண்ணாலு ஒன் மன்ந்த் ஒன்ற மாசோ வரைக்கு ஏ வர்றக்கே லேட் ஆகுது ப்ரோ ஆ
பண்றத பத்தியே ஏதா பண்ணா சேவ் பண்லா
சேவ் பண்றத பத்தி நீங்க சொன்னா மாரி வெஜிடேபிள்ஸ் தா ப்ரோ வெஜிடேபிள்ஸ் நம்ம வெளியே போய் வாங்குறது நமக்
இப்ப அதே நம்ப ஒரு மு ஒரு முரு ஒரு முருங்க மரோ வச்சுட்டாலே போதும் ப்ரோ ஒரு முருங்க கண்ணு வெச்சு ட்டாலே அதுல கீரை நம்ப கீரை எ து நம்ம சாப்ட்டாலே அதுவே நம்முளுக்கு ஒடம்புக்கு நல்லது ப்ரோ இப்ப நம்ப எல்லா காய்கறி விட கீரைல நல்ல ஒரு அந்த முருங்க கீரைல வந்து ஸ்ட்ரென்த் து அதிகமா இருக்கு அத முருங்க முருங்கு கட் ங்கே நம்புளுக்கு ஆமா ப்ரோ இப்ப அது மாரி கீர வகையல்லா நம்ப வீட்லே செய்ந்தா நம்ப கீரைய வெச்சே நம்ப சமையல் செய்லா வேற எதுனா தேவையில்லாத ஐட்டமும் போடாத அளவுக்கு இதே போட்டு நம்ப செய்லா இப்ப பாத்தன்னா முட்ட வாங்குறோ ப்ரோ நம்போ நம்போ முட்ட வாங்குறதுல பாத் தன்னா இந்த வெயில் டைம்ல நம்ப முட்டைய வாங்கி நம்ப ஃபிரிட்ஜில வெக்காத இப்ப நார்மலா வீட்ல வெச்சிட்றோ அதனாலதா வந்து அந்த டெம்ப்ரேச்சர் தாங்காத அது வந்து கெட்டு போது அந்த முட்ட இப்ப அதுவு நம்பளுக்கு லாஸாதா ஆவுது அதனால நம்ம ஒரு கோழி வீடல இருந்துச்சு ஆமா கோழி வீட்ல இருந்துச்சு னா அது மு அந்த முட் ட்டம்னா நம்ளுக்கு ரொம்ப ஹெல்த்தி ப்ரோ ஆனா ஆனா இப்ப பாத்தனா க ஆமா ப்ரோ கோழி வாங்கி நம்ம வந்து அதுல வந்து நம்பளுக்கு எவ்ளோ நன்மை வரும் ப்ரோ ஆனா வீட்டு சுத்திலு எந்த பூச்சி வராத அளவுக்கு பாத்துக்கு அதுவு கொஞ்சோ நல்லா இருக்கு ப்ரோ அதுல இப்ப பண்லா ப்ரோ
அதான் செட்டு மாரி சின்னதா ஒரு கோழி வாங்கி ரெண்டு ரெண்டாந்து விட்டா கூட நமக்கு அதுல இருந்து வர்றத வச்சு நம்ம ஓன் யூஸ்க்கு வெளிய நம்ம விக்கலனாலும் நமக்கு தேவையும் நம்ம
ஆமா ப்ரோ கரெட்டு ப்ரோ நீங் சொல்றது ஏன்னா இப்போ அது மாரி நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரு முட் ட இப்ப பாத்தா ஏழு ரூவா விக்குது இவோ ஒரு நாளைக்கு மட் நம்ம வீட்ல பாத்தனா ஒரு பத்து முட்டனா வாங்குவங்க எப்டி பாத் தன்னா மந்த்லி பாத்தன்னா ஒரு ஒரு பத்து நாளைக்கு மட்டுந்தான் முட்டை கடை மீதி இருவது நாளும் முட்டதான் நம்ப வீட்ல இப்போ அப்டியே நம்ம கணக்கு பண்ணா கூட ஒரு முட்டை ஏழு ரூபான்னா கூட பத்து முட்டன்னு கணக்கு பன்னா கூட எங்கயோ போயிடும் ப்ரோ எப்டி பாத்தன்னா பத்து முட்டைய அதனா ஆஹ் எப்டி பாத்தாலும் எழுபது ரூபா வந்துரும் ப்ரோ பத்து முட்ட அப்டின்னு நம்ம கணக்கு பண்ணாலே அப் ப்டியே நம்பளுக்கு வந்து பத்து நாளைக்குன்னு கணக்கு பண்ணாலே பாத்தா எழுநூறுபா வந்துரும் ப்ரோ அதே மாரி பாத்தனா ஆயிரத்தி நானூறுபா வந்துரும் ப்ரோ நம்பளுக்கு முட்ட மதம் மந்த்லி இப்போ அதே நம்ப ஒரு கோழி வாங்கி நம்ப வளத் தனா நம்ப சேவ் பண்லால்ல ப்ரோ
ஆஹ் கண்டிப்பா பண்லாம் ப்ரோ
இப்ப ஒரு ஒரு குஞ்சி கோழி வாங்கி நம்ப வளக் றோம் ஒரு ஒரு எரநூரூவா கொடுத்து ஒரு கோழி வாங்கி வளந்த்தன்னா அது ஒரு நாலு நாலு கோழியா மாறும் அப்டியே நம்ப வே அப்டியே அ கோழி பெருக ஆரம்பிக்கும் அதுல இருந்து நம்ம முட்டை எடுத்து சாப்ட்டாலே கரெக்டா இருக்கும் ப்ரோ நம்ம கோழியும் சேல்ஸ் பண்ண மாரி இருக்கும் நம்ப முட்டையே நம்பளுக்கு கிடைச்சாமாறி இருக்கும் நம்ப இற ச்சு நம்பளுக்கு கிடைக்கும் ப்ரோ அது அதுல இருந்து சிக்கனும் நம்ப எடுக்கலாம் நம்ப கோயி போயி பாயலர் கோயி வாங்காத அளவு இருக்களா
ஆமாாம் ப்ரோ அதே மாரிதான் பரோ ஒவ்வொன்னும் இதே மாரி நம்ம பண்ண நம சேவிங்ஸ்
ஆமா ப்ரோ இதுல இருந்து நல்ல சேவிங்ஸ் எல்லாம் நம்ம பண்றதுல்லாம் கொஞ்சம் இதுமாரி நம்ம நம்ப தெரிஞ்சுக்கலா ப்ரோ இதே மேரி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ப்ரோ
ஆமா ப்ரோ எதுக்கு எடுத்தாலும் வெளியே போிவங்களுக்கு நம்மகிட்டே இருந்ததுன்னா நமக்கு
ஆமாப்பா இப்போ வந்த பாக்கெட் பால நம்ம வாங்கி வைக்கிறோம் பாக்கெட் பால வந்து ஒரு ஒரு நாலு பேக்
வச்சிருவாங்க இப்ப ஒன்னாந் தேதி ஒன்னாந் தேதி பேக் பண்ணிருக்கறாங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தான் நம்ம அந்த பாக்கெட்லயே ஆஆஅது எப்டி இருந்து கெட்டுதா போகும்
கெட்டு போகும் இருந்தாலும் நம்ம உடம்பு ரொம்பத்தீங்கு விளைவிக்கும் ப்ரோ ஆனா அதனால நம்ப ஒரு மாடு இருந்தன்னா மாட்டு பால் குடிச்சுன்னா நம்ம அது கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்புக்கு
ஆமா ப்ரோ ஆல்ரெடி அதுவே பிளாஸ்டிக் கவர்ல தான் ப்ரோ அது பேக் பண்ணி வருது அதுவே
ஆமா ப்ரோ ஆமா கண் ப்ரோ இப்ப அதனாலயே பிளாஸ்டிக் நம்ம எந்த பொருள் ஊறி வந்தாலு அது நம்பளுக்கு இது கேன்சரா தான் மாறுதுன்றாங்க அதனாலே நம்பளுக்கு கொஞ்சம் பயமாறி அதனால நம்பன்னா பண்லா எத எது சேவ் பண்லா இப்ப பாத்தன்னா இப்ப ஒரு ஒரு ஒரு விவசாயத் இதுலயே பாத்தன்னா பாத்தன்னா எவ்வளவு மருந்து போறதுனால அந்த மருந்து பொருல நம்ம இப்ப சாப்படுறதுனால அதுலயே நம்மளுக்கு கேன்சர் வருதுன்றாங்க அதனால நம்ப அதெல்லா கொஞ்ச தவிர்த்து அது ரொம்ப நல்லது ப்ரோ ஆமா ப்ரோ இப்போ ஒரு மேங்கோ கூட ஒரு ஒரு மா மாமரத்துல இருந்து நம்ம மாம்பழ கிடைக்குதுன்னா கூட இப்ப நம்ம ஒரு கடையில போய் வாங்குறதுனால அ அதுனா எதுன்பே ப்ரோ நம்ம சாப்ட முடியு ஆசிக்கு எனா ஒரு நாள் ஒரு இன்னு சாப்புள்ள அவ்ளதா ஒரு ஒரு வருஷத்துக்கு இல்ல ஆச மூணு நாளைக்கு கூட சாப்புலாம் ஏதாவது நம்ம வீட்டான்ட ஒரு மாம் வச்சிருன்னா அது நம்ப எப்டி சொல்றோம் நம் சொந்தக்கார எல்லருக்கும் நம்ம கொடுக்கலாம் சேல்ஸ் கூட நம்ம பண்லா அழுந்து கூட நம்மளுக்கு பைசா கிடைக்கும் ப்ரோ ஒன் டைம் ஒன் டைம் நம்ம வச்சுட்டுனா அப்புறம் தண்ணி ஊத்துனா பொண்டே போதும் ப்ரோ அவ்ள தான் ப்ரோ அது பாட்டுக்குனு கடகடன்னு வல்துறு இப்ப வர மாமரல்லா பாக்கற் ரொம்ப கஷ்டுமாருக்கு மாம்மரமு இல்ல இப்ப பாத்தன்னா ஃபுல்லா ஹைப்ரேட்டா மாரி செல்லாமே ஹைபிரேட்ல சாப்புற்துனாலே நம்புளுக்கு ஏகபட் விளைவு விளைவிக்கிது புரோ
எல்லாமே அன் ஹெல்த்தி தாம் ப்ரோ
அன்எல்ஜிதா ப்ரோ ஒன்னுமே பண்ண முடியில இப்ப எல்லாமே நம்ப தவிர்க்குற்து ரொம்ப நல்லது புரோ ரொம்பொ பேசன்துக் ரொம்ப நன்றி புரோ
தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரோ அ ஓக்கேங் ப்ரோ அ நன்றி்